கம் எப் ஏங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
நைட் சாப்ட்டீங்ளா நானு சாப்புட்ட
ஓக்கே நைட்டு இரவு பொழுது எப்டி போய்ட்டு இருக்கு உங்ளுக்கு
இரவு பொழுது நல்லா இனிமையாதா போகுது
இனிமையா தா போ இந்த நாளே இனிமையா போயிருக்குமா
உம்
ஓ இனிமையாதா போனிச்சிங்க சந்தோஷோ சந்தோஷோ
உம் உங்க பசங்க எல்லா தூங்கிட்டாங்ளா
அ சின்ன பையன் தூங்கிட்டா பெரிய பைய்யே அ அப்டியே தூங்க போறா
செரி செரி செரி உம் நாளையில இருந்து டெய்லியு ரொட் டின்ங்ளா
ரொட்டின் ஆமா
சேரி
நாளையில இருந்து அப்டியே கொஞ்சோ மிஷின் மாறி ஓடணு
உம் சேரி ரீசென்டா என்ன ம் படம் பாத்தீங்க
நா படோ ரீசன்ட்டா நா படோ அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால பாகுபலி பாத்தன்னு நெனைக்குற சினிமா தேட் டர்ல போயி இல்ல அதுக்கப்பறோ விஜய் படோ கூட பாத்தேன்னு நெனைக்கிறே
உம் ஜனநாயகனா
ஆ ஆ ஆ ஏதோ ஒரு தீபாவளிக்கு வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு எங்க மாமா வந்து விஜய் ரசிகர்மன்ற தலைவரு அதனால ஒரு டிக்கெட் குடுத்தாரு
சேரி
ஃபேமிலி டிக்கெட் அதுல போனோ
சேரிங்க உம்
அதுல போயி பாத்துட்டு வந்தோ பட் என்ன படோன்னு எனக்கு தெரியல
உம் வழக்கமா ஞாயிற்றுக்கெழமையில எங்கனா வெளியில போறது கோயிலுக்கு போறது அந்த மாறில்லா இருக்குங்ளா
கோயிலுக்கு நான்வெஜ் எடுக்கலன்னா கோயிலுக்கு போவோ அப்டி நான்வெஜ் எடுத்தோன்னா சும்மா எங்கயுமே போலன்னா கூட சும்மா ஒரு ரவுண்டாச்சு சுத்திட்டு வருவோ இல்லன்னா பார்க்கு போவோ இல்லன்னா புரோசோன் போவோ
போவோ போவோங்றீங்க எப்டி டூ வீலரா ஃபோர் வீலரா
டூ வீலர் தா எனக்கு டூ வீலர்ல போகதா பிடிக்கு
ம் நீங்களா வண்டி ஓட்டிட்டு போவீங்ளா
ஆஹ அதுக்குதா ஒரு ஒரு டிரைவர் ஒன்னு வச்சிருக்குறோ ஆமா அவுர்தா அவுர்தா வீட்டுக்காருன்னு சொல்லுவாங்க
ஓ வீட்டுக்காரவே அவரயே அப்பாயிண் பண்ட்டீங்க
ஆமா அவரோட சேஃப்ட்டியான டிரைவர் கெடைக்குமா
இல்ல நிச்சயமா கெடைக்க மாட்டாங்க அதாவ்து நீங்க வந்து கொழந்தைங்களோட போகும்போது அவர் சேஃபஸ்ட் டிரைவரு ககொழந்தைங்க இல்லாம நீங்க மட்டு போனீங்கன்னா கொஞ்சோ பாத்துதா போவுணு
இல்ல இல்ல அந்த டிரைவர்தா நம்ம எங்க நிறுத்த சொன்னாலு நிறுத்துவாங்க போவாங்க எதா வாங்கி குடுக்க சொன்னா வாங்கி குடுப்பாங்க
ஓ செரி செரி செரி ம் வெளியூருக்ல்லா போவீங்ளா இல்ல உள்ளூர்லயேபொய்ட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துறுவீங்ளா
அதாவ்து வெளியூருக்குன்னா இப்ப நாங்க இருக்ஙுறது கோயம்புத்தூரு அந்த கோயம்புத்தூர் பாட்ரு தான்டுனா கேரளா இங்கருந்து ஒரு ஒவ ஒ ஒன்னார் ஒன் அண்ட் ஹாவ் ஹார்ஸ்னா நாலு பேரு போவோ
சேரி
அது ரொம் ப யோசிப்போ பசங்க இல்லாதப்ப நாங்க எங்க வேணா ரெண்டு மண் நேரோனா கூட டூ வீலர்ல சுத்துவோ பசங்க வந்ததுக்கப்றோ சேஃப்டி கொஞ்சோ முக்கியோ இல்லயா அதனால கொஞ்சோ பாப்போ கிட்ட ஒரு மண் நேரோ ஒன்றர மண் நேரோனா பெட்ரோல் மட்டு போட்டு சல்லுன்னு பொயிடுவோ இங்க வந்து அ ப்ரி‌ பிளான்டு நாளைக்கு போறோ இத்தின மணிக் கெளம்புறோன்னா ஏதோ ஒரு லன்ஞ் ஏதோ ஒன்னு ரெடி பண்ணி போ த க்காளி சாதமோ வெஜிடபிள்ஸோ எதோ ஒண்ணு எனக்கு மார்னிங் மார்னிங் டிஃபன் வந்து ரோட்டு கடையில சாப்டுட்டு போற மாரி அப்றோ நாங்க எட் போய் சாதோ வச்சு அங்க அன்னக்கி சன்டே வா இருந்துச்சுன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இல்ல இந்த டேம் பக்கோ போனோனா ஃபிஷ் ஃப்ரை வாங்கி சாதத்தோடு சாப்டிடுவோ அப்டி எதுமே இல்லன்னா போண்டாபஜ்ஜி ஆச்சு வாங்கி கடிச்சு சாப்ட்டுருவோ பட் அந்த ஃபுட் காசு வந்து நம்ம கொஞ்சோ ஸ்நாக்ஸுக்கோ இல்ல வேற எதுக்காச்சு எடுத்துக்லா அதுக்காக ஆல்டர்னேட்டிவா அந்த மாரி பண்ணுவே
கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு சொல்றீங்க பக்கத்துலதா ஊட்டி இருக்கு ஊட்டி போய் ஸ்டேப் பண்றது அந்த மார்ல்லா பண்ணுவீங்ளா
போன சம்மர் இல்லாம அதுக்கு போன சம்மர் இந்த டாய் ட்ரெயின்ல போணோ டாய் ட்ரெய்ன்ல்ல போயி டூ டேஸ் அங்க மாமியாரு அந்த ஃபேமிலியோட டூ டேஸ் தாங்குற மாரி ஆ நல்லா அ நல்லா இருந்ச்சு ஆனா ஒன்னு நல்லா இருந்ச்சு ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா ஒன் டே ஃபுல்லு வேஸ்ட்டாவே ரூம்லேயே இருந்து போச்சு
சாப்பாடு எல்லா சமச்சு சாப்டீங்களா இல்ல வெளியில வாங்கி
இல்ல இல்ல இல்ல வெளியதா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிய அப்புறோ ரூம் அது ர ரெசார்ட் ர ர ரெசார்ட்லா இல்ல வீடே அது
சேரி
வீடு அ மூணு ரூம் இருக்கு அ
ம்
அங்க வந்து பாத்தீங்கனா கை கழுவுறது கூட சுடு தண்ணி தா வாஷ்ரூம்லயு சுடு தண்ணி
என்ன
ஹலோ
தண்ணி ஐஸ் மாரி வருமோ
இல்ல இல்ல ஹாட் வாட்டர் தா
அதா ஹாட் வாட்டர் இல்லன்னா தண்ணி ஐஸ் மாரி வரு அதனால எல்லா ரூம்ஸு ஹாட்
ஆமா ஆமா கை கழுவுறதுலிர்ந்து வாஷ்ரூம்லருந்து எல்லாத்துக்குமே ஹாட் வாட்டர் தா
செரி செரி ஃபேனே இருந்திருக்காதே ரூம்ல
இல்ல ஏ சி இருக்கு
ஊ ஊட்டில ரூம்ல ஏ சி
ஏ சி ஃபே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு அங்கயு கிச்சன் ருக் க்கு நாம சமச்சு சாப்ட்டுக்லா பட் டு ஆனா எம் அப்டியே அவங்க சமச்சு சாப்ட சொன்னாலு நாங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல
சேரி இந்த காட்டேஜ் மாத்ரி சொல்லுவாங்களா அந்த மாரிங்களா
ஆமா காட்டேஜ் மாரிதா அது வீடேங்க அவங்களே வீடே காட் டேஜ் மாரி மாத்தி ரெண்ட்டுக்கு விட்றாங்க
இப்ப ரெண்டு நாளைக்குனாக்க அதுக்கு எவ்ளோ வாடக அ குடுத்துருப்பீங்க
ஆ அது எனக்கு தோ ஒழுங்கா தெரியில அவங்கதா பே பண்ணாங்க பட் ரூமுக்கு காம்ப்ளிமென்ட்ரியா மறுநாள் மார்னிங்கு மார்னிங் வந்து டிஃபன்
உம் செரி
அ நல்லா இருந்துச்சு ஒரு நான்வெஜ்ஜோட இருந்துச்சு
வழக்கமா எ எல்லாரு பாக்கற எடங்கள தாண்டி நீங்க ஏதாவது புதுசா ஒரு எடத்துக்கு போனீங்களா ஊட்டில
ஆ பொ பொட்டானிக்கல் கார்டன் தா பொதுவா எல்லாரு போவாங்க
ஆம்மா
ஆனா நாங்க வந்து இது வந்து இந்த பேங்களூர்து ஏதோ ஒரு கார்டன் சொன்னாங் நல்லா இருன்ச்சு
சேரி சே
ஆ நா அந்த கார்டன் போனோ நல்லா இருன்ச்சு அ ஊட்டினாலயே என்னது ஆ என்ன சொல்லுவோ அன்னிக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம சி எம் வந்து ஊட்டில வந்து மெடிக்கல் காலேஜ்ஜு தெறக்கறதுக்கு வந்தாரு
நீங்க போயிருந்தப்
ஆமா அதனால நாங்க மெடிக் மெடிக்கல் காலேஜ்ஜு பாத்தோ ரொம்ப சந்தோஷோ ஊட்டியில நாம மெடிக்கல் காலேஜ்ஜுன்றது ரொம்ப பெரிய விஷய இல்லையா அது ரொம்ப சந்தோஷ ஆஷ்யூஷல் தொட்டபெட் டா அப்புற அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பைன் ட்ரி இருக்கறது அம் அந்த மாரிதா அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்க போல
செரி கொழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்களா
ஆ கொழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணா டாய் ட்ரெயின்லா நல்லா என்ஜாய் பண்ணோ
சரி சரி
நான் தா சொன்னே டாய் ட்ரைன் வேணவே வேணா அது டாய் ட்ரைன் இங்கர்ந்து நாங்க காலையில ஏழு மணிக்கு மேட்டுப்பாளைய ட்ரெயின் ஏறுனா பன்னெண்டு ஒரு மணி கிட்ட தா போது ச ஊட்டிக்கு
ஓ
ஆ ஆம் ஆ அவ்வளோ தூர எதுக்காக வேண்டா வேண்டான்னு நான் தா சொன்ன பட் ரொம்ப என்ஜாய் பண்ணது நான் தா
ஓ வேண்டான்னு சொன்னவங்கதா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
நல்லா என்ஜாய் பண்ண அந்த டனல்ல அந்த ப நல்லா இருந்துச்சு
சேரி சேரி நீங்க போயிருந்தப்ப கிளைமேட் எப்டி இருந்தது ரொம்ப குளிரா இருந்ததா இல்ல நா நார்மலா
குளிரு நாங்க போனது சம்மர் செம்ம குளிரு மழ
ஆ அத்தனையு
அத்தனையு இருந்துச்சு நல்லா இருந்ச்சு சளி கிளிலா எத் துவுமே பிடிக்கல
ம் ஓ எல்லாருக்கு அங்க போனது சாப்ட்ட அதுல எந்த ஒரு சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப புடிச்சுருந்தது ச ஊட்டி வந்தா இதுதான்ப்பா இத மிஸ் பண்ணவே கூடாதுப்பா அப்டின்ற மாரி
அப்டிலா நா சொல்ல நார்மல் நம்ப ஊரு சாப்பாடு மாரிதா இருந்துச்சு
சேரி
அவ பெருசா ஒரு சாப்பாடு எதுவு சொல்ற நம்ப ஊரு சாப்பாடு மாரிதா இருந்துச்சு ஆனா கிளைமேட்டுக்கு சுட சுட எது சாப்ட்டாலுமே நல்லா இருக்கும்
ம் எனக்கெல்லா இந்த ஹில்ஸ் ஸ்டேஷன்லா போனா இந்த வேர்கல்லைய வேகவச் சு அதுல மெளகாத்தூள் மாங்கா எல்லா பொடி பொடியா போட்டு அழகா கோன்ல போட்டு தருவாங்க அது அப்டியே ஆவி பறக்க அப்டியே வாயில போட்றது
நா வந்து ஆ புரியுது புரியுது உண்ம
அதெல்லா சுட சுட அப்டியே அந்த குளுருக்கு இதமா சாப்புட்ணுன்னா ரொம்ப புடிக்கு நம்ம ஊர்ல சாப்புறத விட அங்க போய் ஹில் ஸ்டேஷன்ல சாப்புறதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
அன்னைக்கி நாங்க போனப்ப செம மழ ரொம்ப ஜிலு ஜிலுனு இருந்ச்சு அப்டியே நாங்க ஒரு வாக் வந்து நா வந்து பாதாம் பால் சூடா குடிச்ச
நல்லா இருந்திருக்கு இதம்மா
நல்லா இருந்துச்சு அ டீ காஃபி குடிக்க மாட்டே பட் பாதாம் பாலெல்லா ரொம்ப பிடிக்கு அது சுட சுட குடிச்சே
எப்பவுமே டீ காபி சாப்பறது இல்லைங்களா
ஏன்னா சின்ன வயசிலா ரொம்ப விரும்பி பெரிய கிளாஸில்லா குடிப்பான்னு சொல்றாங்க அது எனக்குனமோ அதில பெரிய இன்ட்ரெஸ்ட்ல்லா விட்டுட்டே அவ்வளோதா பால் குடிப்போ ஆன சக் கரை இல்லாம கடகடன்னனு வேண்டா வெறுப்பா குடிப்பே
ம்ஹூம்
இங்கே அக் எங்கள் ஊரில் அக்க்ஷயம் ஹோட்டல் இருக்கு
சேரி
அக்க்ஷயத்தில்ல‌ பாதாம் பால் எனக்கு ரொம்ப புடிக்கு நல்ல சுண்ட வீட்ல இருக்கிறப்ப யாராச்சும் பாதாம் பால் போட்டு குடுத்தா குடிப்பே யாரு போட்டு தர மாட்டாங்க
எங்க வீட்டுக்கு வாங்க நா போட்டு தர்றே
சூப்பர் வர்றங்க எங்க அம்மா வந்து ஜூஸ் கடை வச்சிருக் கிறதுனால பாதாம் ஜூஸ் ரொம்ப புடிக்கு
ஓ அம்மா ஜூஸ் கடை வச்சிருக்காங்க வேற என்னல்லாம் புடிக்கும் அம்மாவோட கடையில
எல்லாமே பிடிக்கு எங்க கடை ஜூஸ் எனக்கு எல்லாமே பிடிக்கு எனக்கு டேட்ஸ் பிடிக்கு எல்லா எல்லாமே பிடிக்கு
செரிங்க செரிங்க பசங்களுக்கு நீ இந்த மாரி அ என்ன பாதாம் பால் இதெல்லா ரொம்ப புடிக்குங்களா
அ குடிப்பாங்க ஏ சின்ன பைய பசங்க சின்ன பைய டீ குடிப்பா அவுங்க அப்பா குடிக்கிறப்ப ஒரு சிப்பு குடிப்பா
சேரி
பால் கம்பல் பண்ணி குடிப்பாங்க அ ஜூஸெல்லா குடிப்பாங்க எனக்கு அந்த டீ காஃபில்ல அவ்வள இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஆ
அவுங்க அப்பா தா ரொம்ப கம்பல் பண்ணி பசங்கள குடிக்க வெப்பாரு
ம்ஹூம் இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லா பால்ல கலந்து குடிக்கிற மாரி எல்லா பசங்களுக்கு குடுக்கறது இல்லிங்களா
அது வெறு தண்ணில கலந்து குடுப்போ
ஓ சேரி செரி
எங்க அம்மா அந்த மாரி தருவாங்க தண்ணில ஆர்லிக்ஸ் கலந்து தருவாங்க ஏனா காலைல அங்க பால் வர லேட் ஆகு அதனால அதுவரையு யாரு அங்க பொறுக்க மாட்டாங்க டக்குன்னு சுடு தண்ணி வப்பாங்க ஹெல்த் மிக்ஸ் போட்டு குடிப்பாங்க ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா திக்கா ஒரு கிளாஸ்
ம் உங்க கிட்ட பேசுனதெல்லா மிக்க மகிழ்ச்சி தோழி
ஆ ரொம்ப நன்றிங்க
சேரிங்க வெச்சறே